ஹலோ கேக்குதுங்ளா
ம் கேக்குது என்னோட வாய்ஸ் உங்களுக்கு க்ளியரா கேக்குதா
ஆ கேக்குது
ஆ நீங்க கொஞ்சோ லவுடா பேசுங்க
ஓகே
ஆ என்ன பண்றீங்க
நா என்ன பண்ணிக்ட்டு இருக்கே சாப்ட்டுட்டு அப்புடியே சும்மா உக்காந்துட்டுருக்கே நீங்க
சும்மாதா இருக்கே த்ரடியா இல்ல ஒர்க் பண்றீங்களா
ஆ நா ஸ்டடி பண்ணிட்டு இப்போ சும்மாதா இருக்கே வெட்டின்னு சொல்லா
ஓ ஓகே ஓகே என்ன படிச்சிருக்கீங்க
ஆ பயோமெடிக்கல்
நெக்ஸ்ட் எந்த பிளானு இல்லையா ஓ ரெண்டு இப்பதா தேர்டு இயர் போக போற
ஓ தேர்டு இயர் என்ன கோர்ஸ் எடுத்திருக்கீங்க
ட்ரிப்ளி எலக்டரானிக்கல்
ஈ சி இ யா
ஆ இன்ட்டியரிங்
பரவால்ல பரவால்ல நல்ல கோர்ஸ் ஆக்சுவலி
ஆ ஒர்க்குல்லா நெறைய கெடைக்கு சோ அதனால சூஸ் பண்ணிருக்கே நீங்க நெக்ஸ்ட் ஏது பிளான் இல்லையா எக் எக்ஸாம் ஏதோ ப்ரிப்பர் பண்ற மாரி இல்ல ஒர்க் போற மாரி
வொக் போணு தா நானு தேடிட்ருக்கே ஆனா நல்லா செட் ஆகுற ஜாப் கெடைக்க மாட்டேங்குது
ம் ஓகே
ஸோ நானு நெறைய எடத்துல ட்ரை பண்ணிட்ட நெறைய பேக்கேஜஸ் எல்லா ஓகேவா தா இருக்கு பட் என்னன் தெர்ல எனக்கு அந்த ஒர்க்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனே கெடையாது
ஏதாச்சும் குரூப் ஃபோர் எக்ஸாம் கவுர்மெண்ட் எக்ஸாம் எழுத வேண்டிதான
ஆ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலா ஆனா எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல எழுதுறதுக்கு
என்ன இப்டி சொல்றீங்க எல்லாருக்கு கவுர்மெண்ட் ஜாப் தா ஓகேன் சொல்லி இன்ட்ரெஸ்டோட இருப் பாங்க நீங்க இப்டி சொல்றீங்க
அது உண்மதா பட் அன்னா ஒரு வி ஏ வோ வாவு இல்ல ஒரு தாசல்தாராவு போறதுக்கு எனக் இன்ட்ரெஸ்ட் இல்ல
ஓகே ஓகே இல்ல எனக்குல்லா அதுலதா நா இன்ஜினியரிங் படிச்சிட்ருக்கே எனக்கு ஒர்க்கு ஈஸியா கெடச் ச்சிரு பட் ஆனா எனக்கு கவுர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவுர்மெண்ட் ஜாப் போகணுன் தா ஆச
ஓகே எல்லார்த்துக்கு ஒரே ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா எனக் கு வந்து ரிசர்ச் ஃபீல்டுனா ரொம்ப புடிக்கு
ஓ செரி செரி
அதனால அது ஒரியன்டடா போணுன் நெனச்சிட்ருக்கே
ஓகே ஓகே ட்ராவலிங்லா போயிருக்கீங்ளா
டிராவலிங் எங்க என்னோட டிரவல் கேட்டா நீங்க அசந்தருவீங்க
யா அப்டி எங்க போவீங்க
ஆ சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கு ஒன்னு வீடு வீட விட்டா ஸ்கூல்லு ஸ்கூல விட்டா வீடு அதுவுல்லன்னா பிளே கிரவுண்ட் அப்டி இல்லைனா கிடம் பார்க் அவ்ளோதா
சேம் என்ன மாரியே இருக்கீங்க நானு சேம் இதே மாரிதா இருக் டிராவலிங் எங்கிமே போனதில்ல
ரைட்டு
உங்ளுக் எங்கேச்சு போகணுன் ஆச இருக்கா
ம் எனக்கு போகணுன்ற ஆச நெறைய இருக்கு எனக்கு ஒரு வேர்ல்டு டூர் போகணு அம்மாவையு கூட்டிட்டு போனு
ஓகே ஓகே உங்குளுக்கு ஏதாச்சு இந்த ஊருக்கு கன்பாஃர்ம் இந்த ஊர நா போய் பார்த்தே ஆகணு அப்டில்லா ஏதாச்சு இருக் இல்ல அப்டி ஏதா
ஆஹான் கன்ஃபார்ம் இந்த ஊருக்கு போய் பாத்தே ஆகணுட்டு இல்ல பட் ஆனா செட்டில் ஆகணுனா ஹில்லி ரீஜியன் லைக் ஊட்டி எல்லா கொடைக்காணல் எல்லா கோத்தகிரி அந்த மாரி ஏரியால செட்டில் ஆகணுனு தா ஆச
ஃபேமிலியோட அப்டியே செட்டில் ஆகணுனு ஆசையா
ஃபேமிலியோட செட்டில்ட் அங்கே ஒரு பிஸ்னஸ் அந்த மாரி எதாச்சு பண்ணிட்டு அங்கே நிம்மதியான வாழ்க்க பீஸ்ஃபுல்லா இருக்கு யாரு தொந்தரவு இருக்காது பொல்யூஷன் இருக்காது
அதுவு ஊட்டி அது மாதிரில்லா இருந்தா சூப்பர் கிளைமேட்டுக்ல்லா சூப்பரா இருக்கு
ஆமா அதுக்காகவே தா நா அங்க போனுன்று இருக்கே
நல்லா சூஸ் பண்றீங்க இப்பயே எனக்ல்லா அப்படிலா எதுவு இல்ல எனக் சுத்தி பாக்கணு கோயமுத்தூர் கேரளா இது மாரி போய் சுத்தி பாக்கணு தா ஆச ஆனா செட்டில்லா ஆகணுன்லா இல்ல நம்ம ஊரே நம்மளுக்கு பெஸ்ட் தான்ற மாரி இருக்கே
கரெக்ட் தா ஆனா நா கோயம்புத்தூர்ல இருக்கிறதுதுனால எனக்கு பெருசா தோணல எங்கேயு போய் சுத்தி பாக்கணுன்னு ஆமா
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரு ஆனா பட் இன்னு ஒன் டைம் கூட நா வந்ததில்ல
ரைட்டு அடுத்த டைம் வரும்போது சொல்லுங்க சுத்தி பாக்குறக்கு நான் கூட்டிட்டு போறே ஓகே
கன்ஃபார்ம் ஒர்க்கு மேபி நா டிகிரி கம்ப்ளீட் பண்ட்டேனா ஒர்க்கு கன் ஃபாம் கோயமுத்தூர்ல இருக்க மாரிதா நா வருவே நா உங்ககிட்ட சொல்றே எனக்கு யா ரீசன்ல்லா தெரியாது பட் ஆனா கோயம்புத்தூர்னாலே பிடிக்கு அங்க இருக்கவங்க எல்லாருமே ஸ்மூத்தா பேசுவாங்க ரொம்ப கேர் பண்ணுவாங்க நல்லவிங்க இப்படிலா நா கேள்விப்பட்டுருக்கே
ஐயோ யாரையு எடுத்த உடனே நல்லவங்கன்னு மட்டு நம்பாதம்மா நானே நிறைய பட்ருக்கே
ஆஹ் ஆஹ் நஜமா அப்டிதா கேள்விப்பட்டிருக்கே அதனாலயே ரீசனே இல்லாம கோயமுத்தூர் பிடிக்கு எனக்கு இப்ப வரைக்கு எங்கயாச்சும் நீ போணுமானு கேட்டா கோயம்புத்தூர் செட்டில் ஆகணுமா கோயமுத்தூர்
ஆஹா ஓகே ஓகே ஆனா பழகர நல்ல ஊர் தா பட் ஆனா என்ன சில டாக்சிக் பீபுள்ஸ் இருக்காங்கள சோ அவங்கனாலதா பிரச்சனையே நம்மளுக்கு உண்மதா உண்மதா
உங்க அங்க கேரளா அங்க கோயமுத்தூர்ல என்ன ஃபேமஸ் எதாச்சு இது ஃபேமஸ் ஃபுட்டு இல்ல டெம்பிள் எதாச்சு ரொம்ப ஃபேமஸா இருக்குல்ல
இந்த மலை ஃபேமஸ்ஸா இருக்கு பட்டீஸ்வரன் கோவில் ஃபேமஸு அப்புறோ மேட்டப்பாளையம் கோவில் ஒன்னு ஃபேமஸு அது இல்லாம இங்கிருந்து ஊட்டி வந்து ஃபார்ட்டி பைய் கிலோமீட்டர்ஸோ என்னவோ தா
சிசில நீங்க செட்டில் ஆகணுன்னா கூட
ஆமா ஈஸி தா பட் என்ன இத்தனைக்கு கிட்டதா இருக்கு ஊட்டி நா ஒருவா எட்டி கூட போனது கிடையாது எட்டி பாத்தது கூட கிடையாது
உங்க வீட்டுல எத்தன பேரு இருக்கீங்க
வீட்ல நா அம்மா அக்கா அண்ணா அப்பா எல்லாருமே இருக்கோ
அப்டினா ஃபேமிலியா ட்ரிப்பே போலால ஜாலியாருக்
ட்ரிப் போலா ஆன்னா யாருக்குமே பிடிக்காது ட்ரிப் போறதுனாலே எல்லாருமே ஹோம் சிக் பீப் பிள் வீட்லயே தா இருக்கணு வீடுதா எல்லாத்துக்குமே வீடு மட்டு தா
ஏப்பா எல்லா ஃபேமிலிலயு ஒரே மாரி இருக்காங்க எங்க வீட்டு லயு அப்டிதா இருக்காங்க எங்கயாச்சு போலானா இல்ல வேணா
சேம் அதேதா ஃப்ரெண்ட்ஸ் கூட போலான்னு சொன்னாலு ஆஹ்ஹா முடியவே முடியாது
ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கூடனா நார்மல் ஸாவு எங்க வீட்லயு அலவ் பண்ணமாட்டாங்க நா ஃப்ரெண்ஸோட ஜஸ்ட் எங்கயாச்சு நா போய்ட்டு வரேனா இல்லல்ல போக கூடாது ஏ ஃப்ரெண்ட்ஸோட போறே எங்யாச்சு வேணா நாங்க கூட்டு போறோன் சொல்லுவாங்க ஆனா அவுங்களு கூட்டிட் போக மாட்டாங்க அ மேபி காலேஜ் போறே அப்டி ஏதாச்சு ரீசன் சொல்லிட்டுக்கீதுன்னு என்னைக்காச்சு ரொம்ப ஆசையா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாதா உண்டு இல்லன்னா நா எங்கயு வெளியவு போக மாட்டே
ஆ
ஆனா எல்லாருகிட்டயு கேட்டா அம்மா அலோவ் பண்ணுவாங்க அம்மா கூட்டு போவாங்க அப்பா கூட்டு போவாங்கனு எல்லாத்து வீட்லியு ஈஸியா சொல்றாங் க அலோவ் கூட பண்றாங்க ஆனா எங்க வீட்ல ஏதோ என்ன பொத் பொத்தி பொத்தி வளக்குராங்களான்ற மாரி எனக்கு ஃபீல் ஆவுது ஏ எங்கயு அனுப்பி விட மாட்டேக்குறீங்க நா என்ன கொழந்தையான்ற மாரி இருக் கு எனக்கு
கரெக்ட்டுதா என்ன பண்றது இதே பையனா இருந்தா ஜாலியா இருக்லால்ல
ஆமாங்க அதுவேனா கரெக்ட்டு தா பையனா பொறந்தா ஜாலியா இருக்லா நம்ப ஃப்ரீடம் தா நம்ப்ளுக்கு நாம்ப எடுத்துக்குற ஃப்ரீடம் மட்டு தா ஆனா பொண்ணா இருந்தா எல்லார்க்கிட்டியு கேக்குணு ஒவ்வொருத் தங்கிட்டயு நா போட்டுமா ஒருத்தர் ஒகே சொன்னா ஒருத்தரு நோ சொல் வாங்க அப்ற ரெண்டு பேரு சேந்து நோ சொல்லிருவாங்க சிம் பிள்ளா முடிச்ருவாங்க சேந்து எஸ் கூட சொல்ல மாட்டாங்க பேசி ஆனு போக கூடாதுமா அப்டின்றுவாங்க ஒங்களுக்கு இப்ப வீட்ல இருக்க போர் அடிக்கிலயா ஏதாச்சு பண்ணலா அப்டில்லா எது இல்லையா
நல்லா போர் அடிக்கு என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே தெரியாது அப்டியே சும்மா ஆன்லைன்லேயே சுத் திக்கிட் இருக்க வேண்டியதா ஒன்னு யூடியூப்பூ இல்லன்னா இன்ஸ்டாகிராம்மு இல்லன்னா வாட்ஸ்அப்பு யாராச்சு கால் பண்ணுவாங்கள இல்ல மெசேஜ் பண்ணுவாங்ளான்னு பாத்துக்கிட்டே இருக்கணு
ஓ ஃபிளே நானு இப்ப எனக்கு செமஸ்டர் முடிஞ்சு நானு லீவ்ல தா இருக்கேன்னா அதனால மார்னிங் எந்திரிப்பே ஃபோன் பாப்பே சாப்புடுவே தூங்குவே ஃபோன் பாப்பே சாப்புடுவே தூங்குவே இதே ரொட்டினா போகு
ஒனக்கு கூட பரவால்லப்பா அந்த தூக்கோனு ஒன்னு வருது எனக்கு அதுவு வரமாட்டிங்குது
இந்த தூங்குறதுலா அதுதா எனக்கு ரொம்ப புடிச்ச விஷ்யமே சோகமா இருந்தாலு தூங்குவே சந்தோஷமா இருந்தாலு தூங்குவே எந்த மூட்ல இருந்தாலு தூங்குவே
நா அதுக்கு அப்டியே ஆப்போசிட்டு சாப்டுவே
ஓ எனக்கு சாப்டறதுல்லா அவ்ளோல்லா புடிக்காது எனுக் சாப்பாடுலா அவ்ளோ புடிக்காது எதாயாச்சு குடுத்தா சே இது சாப்புடணுமா அப்டின்ற மாரி இருக்கு ஆனா ஓட்டல் ஃபுட்டு குடுத்தா ஆ சாப் டேஸ்டுக்கு சாப்புடுவே ஆனா ஃபுல்லா சாப்புட மாட்டே கூட்டிட் போவே ஹோட்லுக் கு எல்லா வாங்குவே ஆனா எல்லாத்தையு ஜஸ்ட்டு டேஸ்ட்டு பண்ணி பாத்துட்டு இல்ல போது எனக்கு வயிர்ஃபுல்லாச்சுன் சொல்லி அப்டியே எல்லாத்தையு தள்ளி விட்டுருவே
ஓகே எனக்கு வந்து ஹோட்டல் ஃபுட் அவ்ளோவா புடிக்காது வீட்ல செய்யறதா அம்மா அம்மா செஞ்சாங்கன்னா எனக்கு ஃபேவரெட் சாப்ட்டுட்டே இருப்பே எவ்ளோ குடுத்தாலு
ஐயோ என்க்கு அப்டிலா இல்ல வீட்டு ஃபுட்டுனால அவ்ளோலா புடிக் கவே புடிக்காது அதுவே ஓட்டல் ஃபுட்டாருந்தா ஆ நீங்க குடுங்க குடுங்க நா சாப்ட்டுக்குறே அப்டின்ற மாரி இருக்கு
ஆஹா
வீட்ல என்ன வீட்ல எப்பிமே சமைக்கிறதேதான் சமைப்பாங்க அதையே சாப்ட்டு சாப்ட்டு போர் அடிச்சிருச்சி அதே ஓட்டல்ல இருந்த சும் நம்ம வீட்ல செய்ற சாம்பாரேதான் அங்கெயும் செய்வாங்க ஆனா அது எதோபுடிச்ச மாதிரி பீலாகு நம்பளுக்கு
ம் ஆனா எனக்கு அந்த அளவுக்கு அவ்ளோ ஃபீலானது இல்ல பட் ஆனா நா சரியான ஃபுட்டி ஃபுட்டின எப்டினா ஹோம் ஃபுட்டி அதாவது வீட்ல செய்ற ஃபுட்னா ரொம்போ புடிக்கு ஏன்னே தெரியாது எவ்ளோ குடுத்தாலு சாப்டுவே ஏன்னா போதும் சொல்றக்கு வயிறு ஃபுல்லாயிடு எப்பவுமே நா வீட்ல இருக்கப்போ வயிறு ஃபுல்லாயி அப்டியே வலிக்க ஆரம்பிச்சதுக்கப்புற தா சாப்ட்றதே ஸ்டாப் பண்ணுவே இதே ஹோட்டல் போனுன்னா அவ்ளோவா சாப்டவே தோணாது
நா எங்கயு வீட்லயா இருக்கட்டு ஹோட்டல்யா இருக்கட்டு ஜஸ்ட் நீங்க குடுக்குறீங்கள டேஸ்ட்டுக்கு சாப்ட்டுக்றே ஆனா வயிறு ஃபுல் பண்ண மாட்டே ஆனா ஸ்நாக்ஸ் மட்டு குடுத் தாங்கனா எவ்ளோ ஸ்நாக்ஸ் வேணா சாப்டுவே ஸ்நாக்ஸ் சாப்டுங்கப்பா அப்டின்ற மாரி இருக்கு எங்க வீட்ல ஆல்மோஸ்ட்லி நான்தா ஓரளவுக் கு பெரிய பொண்ணு ஆனா ஸ்நாக்ஸ் எங்க போனாலு எனக்கு தா எனக்கு இது வேணுனா வேணு கண் ஃப்பாம் இதுலன்ன அப்டியே அங்கேயே கொழந்த மாரி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு நின்னுப்பே எனக்கு இது வாங்கி குடுத்தாதா வருவேன்ற மாரி இருப்பே ஆனா கேட்டா காலேஜ் படிக்கிற பொண்ணுன்னு பேரு எனக்கு
ஓகே
மாட்டே பாக்கவு சும்மா ஒரு டென்த் படிக்கிற மாரிதா இருப்பே கேட்டா பேருக்கு காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லிப்பே
நா அப்டி இல்லப்பா ஒர்க் போற மாரியேதா இருப்பே
அப்டில்ல ஆனாப்ப நா காலேஜ் தேர்ட் இயர் யாராச்சுன பாத்தா டென்த் தாமா லெவன்த் தாமா என்னமா படிக் கிற அப்டித்தா என்ன கேப்பாங்க யாருமே நம்ப மாட்டாங்க குட்டியா இருப்பேனா எங்க கேங்கிலே நா ம ட்டுந்தா குட்டியா இருப்பே எல்லாரு கூட்டச்சி கூட்டச்சின் வேற கூப்புடுவாங்களா சுத்தமா புடிக்காது
இது மாரி நெ ட்டைய இருந்தா எல்லாருமே ஆன்ட்டின் தா கூப்டுவாங்க
ஆனா எனக்கு நானே இப்ப எப்டி னா ரொம்ப ரொம்ப ஒல்லியா இருப்பே என்னோட நா காலேஜ் தேட் இயர் ஆனா முப்பது கிலோ தா இப்டி இருக்கனே வெயிட்டே அது இல்லாம குட்டியா வேற இருக்கேனா பா க்க அப்டியே கொழந்த பிள்ள மாரியே இருப்பே எ கையெல்லா பாத்தீங்கன்னா கொழந்த கை மாரியே இருக்கு கைய கம்பேர் பண்ணும்போது கூட பெரியவிங்களோட அதனாலயே எனக்கு கொஞ்சோ குண்டாகணுன்னு ஆ ச கொஞ்சோ ஹைட் ஆகணுன்னு ஆச ஆனா எதுவு நடக்க மாட்டேங்கிது
ஆனா எப்டின்னா அது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ரு இருக்கு குட்டியா இருக்கவங்களுக்கு நெட் ட்டையாகணுனு ஆச நெட்டையா இருக்கவங்களுக்கு நம்ம குட்டியா இருக்க
ஆனா குட்டியா இருக்கு நல்லாதா இருக்கு எப்டினா எங்க கேங்க்லியே நா மட்டுந்தா குட்டியா இருப்பே அதனாலயே பாத்த ஒடனே எல்லாருக்கு என்ன புடிச்சிரு குட்டியா இருக்காலே அழகா சிரிக்கறாளே அப்டின்ற மாரி டக்குன்னு என புடிச்சிரு எல்லாத்துக்கோ அந்த பெனிஃபிட் வேன்னா இருக்கு குட்டியா இருக்கிறதுனால நா ஏதேச்ச அடிச்சுனா கூட அவங்களுக்கு என்ன திருப்பி அடிக்க மனசு வராது குட்டியா குட்டி பிள்ளையா கெழந்த மாரி தெரிறாலேன்னு யாரு என்ன அடிக்க கூட மாட்டாங்க
நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்குப்பா அதுவு இல்லாம இப்போ உன் உனக் கு வந்து கொஞ்சோ ஏஜே ஆனாலுமே எல்லாருமே வந்து உன்ன சீக்கிரமா அக்கானு கூப்ட மாட்டாங்க சொல்லுமா வாமா போமாந்தா சொல்லுவாங்க
அ அதுவு கரெக்ட்டு தா செரி ஓகேங்க பாய்
ஓகே பாய் பாய் ஆ